ஹலோ ஆ சொல்லுங்க தோழா என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா நைட் ஷிப்ட் பாத்து இப்பதா ரூம்க்கு வந்தே
அப்பிடிங்களா தோழா ம் எ நா என்ன டிஃபன் சாப் ட்டுட்டு இப்பதா ஆ காலை டிஃபன் முடிச்சுட்டு உ்க்காந்துட்டுருந்தே
ம் சேரி சேரி ஆமா இல்ல இது ஆ ரூமு ஹாஸ்டல்ல போட் டது சாதம் சாம்பார் பொரியலு
ஆ சாப்ட்டாச்சா? ம் எல்லாரு நல்லா இருக்காங்களா வீட்ல
பா தம்பி எல்லா நல்லாருக்காங்களா இங்க நா ஒர் சென்னையில ஒர் சென்னையில ஒர்க் பண்ற தோழி ஆ அம்மா ஆமா தோழி ஐபோன் மேனேஜ் வெச்சுருந்த முப்பதாயிரூபா சம்பளோ வாங்குவ தோழி நா லைன் லீடரா இருக்கந் தோழி
ம் காலையிலயே அந்த சாப்பாடு சொல்லுங்க தோழா இல்ல காலையிலயு சாப்பாடா
இல்லக் பொ பொங்கல் வெச்சு இல்ல இல்லப் பொங்கல் வெச்சு பொங்கலு எனக் புடிக்காது சாப்பாடு சாம்பாரு பொரியல் இருஞ்சு சாப்பாடு சாப்புட்டு தூங்கிட்டு நைட் ஷிஃப்ட்டுப் போணு அதாலயே இப்ப தூங்கிட்டனா இப்ப தூங்கிட்டனா அவரு அஞ்சு மணிக்கு அலாரோ வெச்சுன்னுருப்ப அலாரோ வெச்சாச்சு போய் தூங்க போனா ஆறு ஆறு ம ஆறு மணிக்கு எழுந்து ஃப்ரெஷ்ஷப் எல்லா பண் ட்டு நம்ம ஒன்பது மணி கேப்பு பாயிண்ட்க்கு வந்துரு இப்பு இப் பாயிண்ட்க்கு போயிட்டு வெக்கணும் தோழி
ஓ சரி தோழா சரி தோழா நா காலையில டி டிஃப்பன் சப்பாத்தி குருமா சாப்டாச்சு இப்போ மதியானத்துக்கு லஞ்சு ரெடி பண்ணணு என்ன பண்ணலாம்னு சரி ஓகே அதயு யோசன பண்ணி வெச்சுட்டோ
மணி எது சொல்லியா தோழி அ மதி எதுவும் செய்லியா
அதுக்குதா மத்தியானத் துக்குதா என்னென்ன செய்யணு யோசிச்சு எல்லா வெச்சாச்சு இப்ப என்ன மணி இப்பதான மணிப் பத்தாக போகுது து சரியா மத்தியானத்துக் மத்தியானத்துக்கு அப்புறோ மத்தியானத் சாப்பாடு வந்து தக்காளி தொக்கு சாப் சாப்பாடு வடிச்சு தக்காளி தொக்கு பீட்ரூட் பொரியல் ஆம்லெட் அவ்ளோதா நைட்டுக்கு வந்து இட்லி காரச் சட்னி அதையு யோசன பண்ணி வெச்சாச்சு அதுதா அந்த டைத்துக்கு நம்ம யோசன பண்ணி மொதல் தா மொதல் ஒர் ஒர் மண்நேர் ரெண்டு மண் நேர் மொதல்லயே நம்ம யோசன பண்ணிட் தா அது பிரச்சன இல்லல்ல ஒடனே போய் டக்கு டக்குன்னு செஞ்சுடுலா அதா ஏதாவது யோசன பண்ணி வெச் டாச்சு காலையி சால் காலையில வந்து சப்பாத்தியும் குருமா அதோட முடுச்சாச்சு இன்னிக்கு பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் இல்லியா அதனா கொஞ்ச பொறுமையா செய்யலா ஆமா பசங்க லீவு
எப்போ ஸ்கூல்லா ஓபன் பண்ணாங்க தோழி அது தெரில தோழி
இது வந்து எத்தனாந் தேதி ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு சமயம் பண்ணாங்க நம்ம பசங்களுக்கு வந்து எ எட்டாந் தேதி அதாவது திங்கக்கெழம
சேரி உங்களுக்கு சேரி விஜய் போட்டா குரு நா அது அது எது எதோ சொல்லுங்க சொல்லுங்க தெரியு மரந்திச்சு மரந்திச்சு அது விஜய் போன்னேன் பீஸ்லா போல்ல பீஸ்லா போல்ல போனு
ஆ போட்டாங்க போட்டாங்க ஒரு சிலப் பள்ளிகள்லிதா அந்த மாரி போட்டு வெச்சுருந்தாங்க எல்லா பள்ளிகள்லியு போல்ல ஒரு சில பள்ளிகள்ல போட்ருந்தாங்க ஆ நம்மம்ம பசங்க நம்ம பசங்க ஸ்கூல்ல எல்லா இல்ல அதெல்லா
இல்ல போ போட்டாங்களா இல்லியா அவங்க
ஆமா இல்ல போல்ல போடல போடல நார்மலா எப்பவுமே நம்ம எப் எப்டி கட்றமோ அதே மாரி கட்டிட்டோ போடல அதுதா ஒரு சில பள்ளிகள்ல தாம் போட்ருக்காங்க எல்லோருடைய பள்ளியிலும் போடல அதனா எங்கனா போடல நமக்கு எது அலோன்ஸ் பண்ணாங்களோ நம்ம அதையே பேக் பண்ணி பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்புச்சாச்சு போயிட்டு இருக்கு பாக்கலா எனக்கு அடுத் அடுத்த ஆண்டு போட்டாலும் போடலா
ம்‌ வர்ஷத்துக்கு
கட்டலா டேம் பீஸு கட்டலா அது நம்மள பொறுத்தது நம்மளுடைய வசதிய பொறுத்தது நா வந்து பாதி பணங் கட்டிட்டு அத் அதே மாரிதா மாசோ மாசோ நமக்கு எப்டி வசதி அப்டித்தானம் பண்ண முடி முடியு மொத்தமா செலுத்துற அளவுக்கு இல்ல பெரிய பாப்பாக்கே கொஞ்ச அதிகமாயிருச்சு சிப்பணோ அதனால எவ்ளோ நம்ம வசதி கேப் த்த மாரி கட்டலா அப்டின்ட்டு அந்த மாரி கட்டிட்டுருக்க நானு
ஸ்கூல்ல சீட்லா நல்லா இருக்கா தோழி
புரில ஃப்ரோ
ஸ்கூல் வசதில்லா நல்லா இருக்
ஆ நல்லா இருக்கு வீட்டுக்கு பக்கத்து ஆ ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு வீட்டுக்கு பக்கத் லியேதா நம்ம பள்ளிக்கூடோ ரெண்டு ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி இருக்கு ரெண்டு தெருவு தள்ளி இருக்கு இருக்கற்னால நமக்கு போயிட்டு வர்றதுக்கு வசதியா இருக்கு அதனால்லப்பா வீட்டுக்கு பக்கத்துலயே இருக் டொல் சின்ன பசங்களாச்சா ரொம்ப தூரமாவு சேக் சேக்க முடியாது அதனாலதா நம்ம பா நம்ம பெண் பிள்ளைகள் சொல்லுங்க ஆமா ஆமா உண்மதா உண்மதா தோழா அதெல்லா நம்மளுடைய பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு நம்ம கையிலதா இருக் கு புரியுதுங்களா ஆமா அதனால நாம நம்மளுடைய கண்காணிப்பில இருக்கிற மாரிதா நாம எதுவுமேஸ்
ஆமாத் ஆமா அதுவு ரொம்ப உண்மையான தோழி ஆமாந் தோழி
உண்மையாதா தோழா உண்மதா தோழா அதனால வீட்டுக்கு பக்கத்துலயே சேத்தாச்சு அதனால இன்னிக்கு கொஞ்ச லேட்டு
அதிலியு மேல லீவு நாள்ள நாள்ள லேட்டா லேட்டா எந்திரிப்பிங்க அதா காலை எத்தன மணிக்கு எந்திரிப்பிங்க கா
நா மார்னிங் பசங்களுக்காகவா நா ஸ்கூல் நேர த்தில்லையா ஸ்கூல் நேரத்துல காலையில ஆறு மணி த்துல சார்
ஏன் தோழி எத்தினி மணிக்கி ஸ்கூல் தோழி?
ஸ்கூல் வந்து எயிட்டு டுவெண்ட்டி
ஏ ஏ ஏ ஏழு
ஏழு மணிக்கெல்லா எழுந்தா டைம் ஆயிடுமே தோழா டிஃபனு பண்ணனு மத்தியானோ லன்ச்சு கட்டணு பச
டி டிஃப சேரி டிஃபனுக்கு டிஃபன் மட்டு லன்ச்சுக்கு சே
ஆஹா கட்டி குடுக்க மாட்டே நானு. டிஃபன்றது டிஃபன்தா லன்ச்சுங்கிறது லன்ச்சுதா
அது எங்க அம்மா சின்ன வயசுல டிஃபன் கட்டிட்டு அதயே லன்ச்சுக்கு குடுத்துருவாங்க அதே
அவங்களுடைய அ அவங்களுடைய சூழ்நில அந்த அந்த மாரி இருந்திருக்கலா முடியாமலு இருந்திருக்கலா ஆ இப்பல்லா ஸ்கூல்ல என்ன அளொன்ஸ் பண்றாங்னா லன்ச்னா லன்ச்தா டிஃபன்னா டிஃபன்தா அந்த டிஃபன் எடுத்து
அ அவங்க சொ அவங்க அவங்களுக்கு லன்ச்சு சொன்னாதா கட்டி குடுக்கணுமா
ஆமா நம்ம பாப்பா உடைய ஸ்கூல்ல எல்லா லன்ச்தா கட்டணும் டிஃபன் எல்லா கட்ட கூடாது டிஃபன்றது காலையிலயே முடிஞ்சு போச்சு அதனால மத்தியான சாப்பாடு மத்தியானோ சாப்பாடுதா கட்டி ஆகணு அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டி அந்த மாதிரி கட்டிதா ஆகணு அங்க அதனால அந்த மாரிதா குடுத்துட்ருக்க நானு ஒவ்வொரு நாளைக்கி இப்ப நா ச சண்டே நாளைக்கே உக்காந்து யோசன பண்ணி ஆகணு அ திங்கக்கெழம நம்ம என்ன கட்டணு திங்கக்கெழம என்ன டிஃபன் பண்ணணு எல்லாமே யோசிக்கணு
ம் எத்தன மணிக்கி வராங் எத்
ஈவினிங்கா பசங்க வந்து கரெக்டா ஷார்ப்பா த்ரீ தர்ட்டிக்கு வந்துருவாங்க நா த்ரீ டொண்ட்டிக்கே நா த்ரீ டென்னுக்கு நா போயிடுவே ஸ்கூலாண்ட போய் கேட்டாண்ட நின்றுவே பசங்க த்ரீ தர்ட்டிக்கு அங்க வெளிய எப்டி இருக்கோ அப்டி வண்டி இருக்கும்போது வண் டி வண்டி இல்ல சார் வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஆ தோழா நா நடந்து போலா வண்டி வீட்ல இருந்துச்சுனா வண்டில போவ ஆ ஸ்கூட்டி ஆமா ஸ் ஸ்கூட்டியு விடுவே அந்த கொ பெரிய வண்டியு விடுவே நானு பர்க் எது இருக்குல்ல பர்க்மென்ட் அந்த அதுவு எது இருந்தாலு ஓகே
இல்ல தோழா
அச்சச்சோ ஸ்ட்ரிக்டா இருக்கா ல்ல அதுனால கேட்டே
உண்மைதா தோழா உண்மையா சொன்னனா நா எடுக்கல தா அதா வீட்ல சொல்லிட்டே இருக்கே எடுத்
ஃப்ரீ டைம் ஃப்ரீ டைம் இருந்தா அதுவே கன் இப்ப நீங்க லைசன்ஸ் இருந்தா தா வண்டிய ஓட்ட முடியு சொல்லிட்டாங்க
உண்மதா தோழா உண்மதா தோழா சொல்லிதா இருக்காங்க
வண்டிய சீஸ் பண்ணிருவாங்கனு சொல்லிக்கிறாங்க
தோழா உண்மதா உண்மதா ஆனா இது வரைக்கு நா மாட்ற
எதுமோ எப்டியோ தப்பிச்சிரீங்க
ஆமா தோழா என்னப்பா
பக்கோதா பக்கோ ஆ அதனாலல்லா விட்டுறாங்களா தோழா
போட்டுக்கறே நானு
ஆ சரி தோழி
பாப்பா இருக்காங்க
அதனால இப்ப எதுக்கு எது கேட்க மாட்டாங்க
து இதுவரைக்கு எந்த பிர சனையு வர
ஓகோ ஸோ இப்ப தனியா இப்ப இப்ப தனியா இப்ப தனியா போ தனியா போனா வச்சிருப்பாங்க தான தோழி ஓ என்ன பேர் போனாலே புடிக்கிறாங்க
கண்டிப்பா தோழா கண்டிப்பா தோழா இ தராப்ப
ஒரு வார நா சமைச்சுபுட்ட நீ
நேத் நே நேத்து இருந்தது தோழா நேத்து இருந்தது நேத்து என்னா ஸ்பெஷல் தெரியுமா பசங்களுக்கு மார்னிங் டிஃபன் வந்து அவுல் பாயாசம் அவுல் போட்டு பாயசம் பண்ணி குடுத்தாச்சி மார்னிங் குடிச்சிதான் ஆகணும் காலைல காலைல ஆமா காலையில எழுந்தது து ஹெல்த்தி ட்ரிங்கு குடுத்தனா அவல்ன்றது புரதசத்து நெறைஞ்சது தான து அதனால ஆமா அதனால அது வந்து அதுல பாயசமா பண்ணிட்டன் அப்டே கொடுத்தா பிள்ளைங்க சாப்ட மாட்டாங்க அதுல பா தாம் அந்த முந்திரி அந்த ஐட்டம் லா நம்ம போட்டதனால அவங்க ஆ சாப்ட்டாங்க சாப்ட்டாங்க அதிகமா இல்ல ஒவ்வொரு கிண்ணத்துல ஒவ்வொரு கிண்ணத்த எழுந்தா பிரஷ் பண்ணிட்டு வந்த ஒடனே அத நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ம வேற வேலயே ஃபர்ஸ்ட்டு அத குடுத்துருவேன் பசங்களுக்கு பாத்ரூம்லாம் போயிட் டு பிரஷ் பண்ணிட்டு வந்துருவாங்களா பசங்க பிரெஷ் ஆனதும் அத குடுத்துருவ நீங்க மொதல்ல இத சாப்ட்டு முடிங்கனா அத சாப்ட்டதுக்கு அப்புறமா அவங்கள தலவாரி அதுகா ட்ரெஸ் பண்ணிவாங்களோ அது அது ஓகே அது கரெட்டா ஆயிடும் போம்போது எதா வீட்ல எதா திங்ஸ் இருந்தா சாப்ட குடுத்துட்ட நேத்து ஆப்பிள் குடுத்து அம்ச்சாச்சி அதுக்கப் ப நேத்து மத்தியான வந்து புதினா சாப்பாடு
மஜேநாமா புதியோ ஓகே ஓகே ஆமா
என்னாது மாம்பழம் குடுத்தாச்சி நாலு மணிக் ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஒரே பசி தா பசங்களுக்கு அம்மா என
ஸ்நாக்ஸ்கு ஸ்னாக்ஸ் வீட்ல எப்டி மேடம் இருக்கு
எல்லாமே வீட்ல தான் வெளிலன்றத வார்த்தையே இல்ல வீட்டுக்கு வந்ததும் பிரட் ஆம்லெட் போட்டு கொடுத்தாச்சி நாலு மணிக்கு அ
அது எப்டி செய்றது தோழி பிரட் ஆம்லெட்டு இங்க கடில வாங்கனா இங்க கடில வாங்கனா நாப்பத்தஞ்சு அம்பத்
ஆம்மா ஆம்மா தோழா ஆமா தோழா எதுக்கு அந்த அளவுக்கு ஒரு மூணு ஆமா ஆமா தோழா ஆமா தோழா அது அதுக்கு முன்னேடி நாம என்ன பண்ணனு பெட்டு தோ டைம் ஆயிடுச்சுன் நெனைக்கிற நன்றி தோழா நீங்க அடுத் அடுத்த தடவ கால் பண்ணுங்க கண்டிப்பா நா சொல்ற தோழா அ கண்டிப்பா நீங்க ஃபோன் பண்ணுங்க நா நா உங்களுக்கு அத பத்தி சொல்ற நன்றி தோழா நன்றி தோழா ஆ....